ஹலோ இன்னகி நாம பேச போற டாபிக் பாக்கெட் மணி அன்ட் ஸ்டூடண்ட் பாக்கெட் மேனேஜ்மெண்ட் ஓகேவா மந்த் எண்ட்ல வந்து என்னோட காசு எல்லாமே காலி யச்சு எனக்குன்னு குடுத்த பாக்கெட் மணியல்லா ஆல்மோஸ்ட் எனக்கு எப்டி செலவுப் டில் டென் டேஸ்க்கு முன்னாடியே பேலன்ஸ்தா காலியாய்டுது ஏ வாலட்லா கொஞ்ச இருக்கு நீ எப்டி இ ஸ்ட்ரகுள் பண்றீங்க நீங்க எப்படி இத யூஸ் பண்றீங்கன் கொஞ்ச சொல்றீங்களா
ஐயோ மந்த் எண்டு் ரொம்ப ஸ்ட்ரகுல் தா கிளாசிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெட் ப்ராப்ளம்தா அது நா கூட பர்ஸ்ட் ச்சை இயர்ல ரொம்ப வேஸ்ட் பண்ணினேன் மெட் மந்த் ட்ல மணி ஓவர் ஆயிடுச்ச அப்புறோ பிரண்ஸ் கிட்ட பாரோ பண்ணுவே எம்பாரசிங்க் ஆ பீல்லாகுது தென் சோலி பட்ஜெட் மெயின்டென் பண்ணிட்டேன் உங்களுக்கு உங்ளுக்கு பேரன்ஸ் என்ன மாதிரி பாக்கெட் மணி தருவாங்க மன்திலி ஒன்ஸ்சா ஆர் வீக்லியா
ம் புட்டு ட்ராவல்லு ஷெராஸ்சு ஸ்டேஸ் ஸ்டேசனரி எல்லாத்தையு எல்லா அதுலயே கவர் பண்ணனு ஹாஸ்டல் பீஸ் எயிட்டி தொஸண்ட்மேனேஜ் பண்ணனு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பதில்
நா கூட சேம் ரேஜ் தா த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி பட் டேஸ்காலரா இருக்கற இருக்றனால டிராவல் காஸ்ட் அடிஷ் தா வருது பஸ் பாஸ் இருக்கு பட் ஆட்டோ அண்ட் கேப் அக்கேஷ்னலா யூஸ் பண்ணுவோ அது பட்ஜெட் அபெக்ட் பண்றது நீ ஹாஸ்டல்ல இருக்கீங்களா மெஸ் ஃபுட் இன்க்ளூடா இருக்குமா
ஹாஸ்டல்ல இருக்கேன்தா மெஸ் புட் பட் மெஸ் புட் போறீங்க வு ஒ அவுடேஜ் சாப்ட போவே எக்ஸாவா கொஞ்ச காஸ் செலவாவு வீக்கேன்ல ஃபிரன்ஸ் கூட கொஞ்ச ரெசாரென்ட் சாப்டுவே அது ஒரு இரநூறுல இருந்து முன்னூறுபா செலவாவுது ஈஸியா போயிருது மந்த் மாசோ நா வந்து பட்ஜெட் போட்டா வந்து எனக்கு ஃபுட்லியே வந்து எயிட் தௌசண்ட்லருந்து சாரி எயிட் ஹண்டர்லருந்து தௌசண்ட் வரிக் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் ஆகுது அவுட் சைட்ல
ஃபுட் எக்ஸ்பென்ஸா பிக்கஸ்ட் பட்ஜெட் கில்லர் தா நா டிராக் பண்ணி மந்த்லி ஃபுட் அலோன்ஸ் ஃபாட்டி பெர்சன்ட் ஆஃப் மை பட்ஜெட் தா அவுட் சைட் ஃபுட்ல டீ காபி ஸ்நாக்ஸ் ஸ்மால்ஸ் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் ஆட் அப் ஆகுது இருவது ரூபாய் டீனா அம்பது டிவாஸ் ஸ்னாக்ஸ்கு டெய்லி பண்ணுவ பொது மந்லி டுதவுசன் ரூபிஸ் போயிருது அது ரியல்ஸ் பண்ண போதுதா சாக்காந்துச்சு ஸ்மால் எக்ஸ்பில ஷார்பண்ணுவோனா ஓப்பன் ஆகுது டா
எக்ஸ்பன்சிவ் ட்ராங்கன் ஐடியா இன்ட்ரெஸ்டிங்னக இருக்கும்தா நீ எப்டி ட்ராக் பண்ணுற நோட் புக்லா ரைட் பண்ணிப்பியா இல்ல ஆப் எதா யூஸ் பண்ணுறியா இல்ல அத நீ எப்டி ட்ராக் பண்ணிக்கிறநு கால்குலேஷன் போடுற
நாலா ஒரு ஆப் தா யூஸ் பண்றேன்டா வாலெட் ஆர் மணி மேனேஜர் ஆப் ப்ணு ஒண்ணு இருக்கு ப்ரீ டன்லோடோ ப்ரீயாதா டவுன்லோட் பண்னு டெய்லி சீஸ் எக்ஸ்பென்ஸ்சஸ்லா நா என்டர் பண்ணுவ அதுலா அது வந்து கேட்டகிரி வைஸா டிராக் ஆகுது மந்த் எண்டுல கிராப் பாக்லா அப்றோ வந்து எங்க வந்து மணி வந்து போதுன் பாப் கிளியரா தெரியு அதுல ஃபஸ்டு மந்த் ரிசல்ட் பத்தே ஷாகாக் ஷாக் ஆகிட்டே அன்நெசசரி திங்ஸ் நா ரொம்ப வாங்குற மாரி இருந்துச்சு அப்புறோ தா நெக்ஸ்ட் மந்த் அப்டியே அத வச்சு கேல்க்லேட் பன்னி அத பேஸ் பண்ணிதா நா வாங்க ஆரம்பிச்சேனே எல்லாமே
ப் ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு பரவாலே நானு ட்ரை பண்ணிபாக்குறா பக்கெட் கேட்டகரி எப்டி டிவைட் பண்ணுவ என்ன மாதிரிலா ம் பிளான் பாலோ பண்ற த அந்த ஆக் உணுக்கு யார் சொன்னா எப்படி நீ அதை யூஸ் பண்ற
சிம்பிள் ஃபார்ம்லா தா லைக்க பாலோ பண்றேன்டா நானு ஃபிப்டி டூ தாட்டி டு டொண்டி ரூல் இருக்கு டி பர்சன்ட் எசென்ஷியல் நீட்ஸு ஃபுட் டிராவல் ஸ்டேஷனரி ஐட்டமெல்லாம் ஃபிஃப்டி பர்சென்ட் தா வாங்குவே தேர்ட்டி பர்சென்ட்னா அவுட்டிங் இந்த ஸ்நாக்ஸ் என்டர்டைன் மென்ட்னா தேர்ட்டி பர்சென்ட் செலவு பண்ணுவே டுவெண்ட்டி பர்சென்ட்னா சேவ் பண்ணுவே எமர்ஜென்சி பண்டுக்கு வாங்குவே ஸ்டூடெட்கா இருக்கும் போது போது அஹ சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் ஓகே பட் எமெர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப இம்பார்டண்ட் ஃபோன் டேமேஜ் ஆகிடும் மெடிக்கல் எக் பிரின்சஸ் வருது சடன் சிச்சுவேஷன்ல மணி இல்லன்னா பனிக் ஆகுது சோ அது மாதிரி டைம்ல இது மாதிரி க்ஹ் கொஞ்ச இருக்க காச சேர்த்து வச்சு காச யூஸ் பண்ணிக்கலாம்
எமர்ஜென்சி பண்ட் கான்ச் செஃப்டு பத்தி ரொம்ப பிராக்டிகலா இருக்கும்டா நா அத திங்க் பண்ணல பிஃப்போர்ல இதுக்கு முன்னாடி ஒன்லி ஐநூறுல இருந்து ஆறுநூறுரூவா சைடுல வச்சு கொஞ்சம் இயர்ல சிக்ஸ் தவுசண்ட் டூ செவன்னண்ரடு டிஸ்கவுண்ட் தட் ஆக்சுலி யூஸ்ஃபுல் பட் சேவிங் பண்றது வில் பவர்ன்னு வில் பவர் வேணும்டா மணி இருக்கும் போது ஸ்பெண்ட் பண்ண கூடாது நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் தேவ இல்லாம நம்ம சாப்பறதுக்கோ நம்மளோட தேவைக்கு இல்லாம நம்ம வாங்கக்கூடாது நம்ம தேவைக்க பதனம ஆ ஆனா நம்மல்லா நம்மளுக்குள்ள ஒரு சில வில் பவர் வித்தனம்பண்ணணும் என்ன சொல்றே நா சொல்றது கரெக்ட் தானே உனக்குள்ள அந்த அது தான் நீ வந்து இந்த அளவுக்கு பண்ணி வைக்கிற
சேம் டே சேவிங்ஸ் அமௌண்ட் செப்பரேட்டா பண்ணிடு ரிமைனிங்கா யூஸ் பண்ணுவோம் மணி அந்த இருந்த ஸ்பெண்ட் டுவோம் பட் செப்ரேட்பண்ணிட்டு ந டச் பண்றதுல ஃப்பில் ஆகாது ஈவன் டூ அண்ரட் ரூபிஸ் மன்திலி சேவிங்ஸ் ஸ்மால் ஹாபிட் வச்சு ரம் ஃபா அந்த ஃபார்ம் ஆகுது அந்த ஹபிட் பியூச்சர்ல ஒரு பிக் சேவிங்ஸா லீட் பண்றது
செல்ஃப் ஃபர்ஸ்ட் அது ஸ்மார்ட் தா யூ பி ஐ யூஸ் பண்றோலையா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தா இருக்கோ நா யு பி ஐ ல ஸ்பெண்ட் பண்ணுவ போத் மணி ஃபீல் ஆகுது நா கேஷ்லப் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஸ்வென்ஸ் பண்ணுவேன் யு பி ஐ ஸ்பெண்டிங்ல கன்ரோல ஆயிரு நீங்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் யு பி ஐன்றது நம்மளோட ரியல்வே லைஃப் ரொம்ப யூஸ் ஆகுது நீ என்ன சொல்ற
அது ரியல் சைக்காலஜிடா ரிசர்ச்சும் திருப் பண்றது டிஜிட்டல் பேமெண்ட்ல பீப்பிள் மோர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிகாஸ் பெயின் ஆ பேயிங் பீல் ஆகுது கேஷ் ஆ நோட் கொடுக்கும் போது ஹேண்ட்ல இருந்து போக போகுதுன்னு ஃபீல் வரு து யு பி ஐ ஜஸ்ட் கிளிக் பெயின்லெஸ் சொல்யூஷன் யு பி ஐ யூஸ் பண்ணுவோ பட் டெய்லி லிமிட் செட் பண்ணுவோ போன் பே ஜிபே ல ஸ்பெண்டிங் லிட்மிட் செட் பண்ணலா டெய்லி ஒரு ஒன் ஒன் பிப்டி ருபீஸ் லிமிட் வச்சுக்கோ ஏ எக்ஸிட் போது அலர்ட் வருது சோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவே தோணாது அப்படி வச்சுக்கோ
டெய்லி லிமிட் ஐடியா ட்ரை பண்ற ஜெராக்ஸ் அன் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்ஸ் பத்தி பேசுவோம் செமஸ்டர்ல என்ன மாதிரி ஸ்பென் ஆகுது நா ஃபீல் பண்ணுவேன் அது கூட ரொம்ப முக்கியமானத இருக்கு இல்ல ஏன்னா நான் நம்ம ஜெராக் ஷாப்லயும் சேரி செமஸ்டர் டைம்ல அந்த ஸ்டேஷனரி திங்ஸ்லயும் சேரி தேவையில்லாம நம்ம போ அதுவே நம்மளுக்கு பாதிக்கா போயிருச்சு த்ரீ தௌசண்ட்னா ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் மேல அதுலயே போகுது அத பத்தி நீ என்ன நினைக்கிறே
ஆமாண்டா ஸ்டேஷனரி அண்ட் ஜெராக்ஸ் எாம் அண்டர் எஸ்டிமேட் எ்பன் செமஸ்டர் ஸ்டாரல நோட் புக் பென்ன லேப் ரெக்கார்டு அது இது வாங்குறதக்கேவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்டர் ருபீஸ் செம்ம இதுவா போயிட்டே இருக்கு அதுவும் மெட் செமஸ்டர்ல ஜெர்ஸ் நோட்ஸ் ப்ரிவியஸ் இயர் பேப்பர்ஸ்ு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கும் போயிடுது இப்ப நம்ம ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணும்னா சீனியர் கிட்ட நோட் கலெக்ட் பண்ணுவோம் ஜெராக்ஸ் காஸ்ட் ஷேர் பண்ணுவோம் ப்ரெண்ட்ஸ் கூட போர் பீபிள் ஜெராக்ஸ் ஈச் பர்சன் குடர் காஸ் மாட்டும் பே பண்ணுவோ குரூப் ஸ்டடி மெட்டிரியல்ஸ் அண்ட் மனி அண்ட் டைம் போத் சேவ் ஆகும் இது
நொட சேர் அ ஐடியா பிராக்டிக்கலா இருக்கும் பட் சீனியர் கிட்ட ஃரீ நோட்ஸ் கலெக்ட் பண்றது அவுட்டிங் பட்ஜெட் பத்தி பேசுவோ ஃபிரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் பிளான் பத்தில்லா பேசிருக்கேன் நான் யூஸ்வல்லா வெளியே தனியா தான் போவேன் பட் பக்கெட்னா கொஞ்ச அதிகமா தேவ ஆகுதுல்ல சோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஆ எப்படி நம்ம சீப்பா வெளியே போயிட்டு வறது அப்படின்னு அதை எப்படி ஹேண்டில் பண்றது அத பத்தி நீ என்ன நினைக்கிற கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்றிய
ஆமாண்டா அதுதான் வந்து ஒரு சென்சிட்டுவ்‌ சிச்சுவேஷன் பட் ஹானஸ்ட் ஹானஸ்ட்டா வந்து பிரண்ட்ஸ் ஆல்வேஸ் வந் புரிஞ்சுப்பாங்க இத ஸ்மார்ட் ஆ அப்ரோச் பண்ணனு சஜஸ்ட்டு பட்ஜெட் பிரரெண்ட்லியா ஆப்ஷன் இருக்கணும் இதுல எப்படின்னா இன்ஸ்ட் ஆப் ரெஸ்டாரண்டட் சஜஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் அவுட்டிங்க் சேம் ஃபண் குவாட்டர் குாஸ்ட்ட மூவி அவுட்டிங் இன்ஸ்டீட் ஆஃப் மால் ஷாப்பிங்கு பிக்னிக்கி இன்ஸ்டீட் ஆஃப் ரிசோ் ரெசார்ட் ட்ரிப்பு ஃப்ரேம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஹஜப் போடுடா அதான் போன பன்னா இருக் கும் அஃபர்டபுளா இருக்கும்னு குட் ரெண்ட்ஸ் நெவ ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அதாவது அப்ரிஷியேட் தி ஆல் ஹானஸ்ட்லி
க்ளோஸ் என்ன நல்ல ஃபிரெண்ட் எப்பவுமே ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க, ஏன்ன நம்ம ரெண்டு ஃப்ரெஷ்ர்ஸ் சம்டைம் ஃபீல் ஆகும். எல்லாருமே வந்து எக்ஸ்பேன்சிவ் பிளேஸ் சஜெஸ்ட் பண்ணும் போது இது சே நோ அப் ஒன் ஃபீல்லாது ஏன்னா நம்ம மட்டும் வாழமுடியாது நம்ல ஆக்வார்டா பாப்பாங்க பட் யூ லைக் தட் ஹான்ஸ்டா செல்வது அது உண்மையில ரொம் நீங்க என்ன நெனைக் கிறீங்க அத பத்தி
ஆமா எக்ஸாட்லிடா அப்புறம் இன்னொன் ஞாபகம் வச்சுக்கோ எப்பமே வந்து ஒரு ஸ்ட்ரங்லிங் ஃபினான்சியல் ஸ்ட்ரகுள் ஆகுதுன்னா நீ அளனூ இல்ல ஓகேவா நீ உன் உனக்கு எது ஸ்ட்ரகுளா இருந்தாலும் நீ எங்க கிட்ட ஷேர் பண்ணூம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஷேர் பண்ணாதான் உனக்கு வந்து எது இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும் சரியா வே எந்த கஷ்டம் இருந்தாலும் நீ சொல்லு நீ எங்க கிட்ட நாங் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரி ஓகே
தேங்க்யூ சோ மச் டா நா உண்மேலே இது பண்ற
பாய்